ஹலோ
ஹலோ
ஆஹ் பேசுறது கிளியரா கேக்குது ஆஹ் ஓகே ஓகே கேக்குது ஆஹ் கேக்குது ஓகே அதான் சொல்லிட்டு இருந்தீங்க அந்த வீட்டுல டாமினேஷன் ரொம்ப பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்திதான் எனக்கும் ரொம்ப டாமினேஷன் பண்ணுவாங்க ஏன்னா வந்து நீங்களாவது எப்படி சொல்றதுன்னா நீங்களும் ரொம்ப கொடுமை பட்டிருக்கீங்க இட்ஸ் ஓகே பட் வந்து என் சைட்ல வந்து என்னோட கவலையை நான் சொல்றேன் ஓகேவா
சொல்லுங்க கேடப்போம்
இதனால வந்து ரெண்டு பேர் இருக்கு இதுனால வந்து வீட்டுல ரொம்ப டாமினேஷன் தான் அப்ப அப்பாக்கு வந்து ஓரளவு என்ன பிடிக்கும் அம்மாவுக்கு அம்மாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பையன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் பிர்யாரிட்டி எல்லாருக்குமே அது உலக வளர்க்கோண்டற மரி நீங்க சொன்ன மரி எங்க வீட்டுல வந்து எங்க பர்சஸ்டு பையனுக்கு தான் எங்க அம்மா பிடிக்கும் ரொம்ப ஆனா வந்து நான் சொ சப்போர்ட் பண்ணுவ எங்க அமாக்கும் சப்பர்ட் போனா அப்பாக்கும் சப்போர்ட் பண்ண எப்படி சொல்றதுன்னா அப்பா வந்து இரண்டாவது பையன் கொஞ்சம் பிடிக்கும் அம்மா வந்து பர்ஸ்ட் பையன் நான் வந்து நடுல மாட்டிப்பேன் ரெண்டு பேருு சொ சொல்லுவாங்க ரெண்டு பேர் மேலயும் எனக்கு தெரிஞ்சு என்னைக்கு தெரிஞ்சு எதுவும் இல்ல சும்மா வரே நா வந்துட்டான் போறே நா போறோன் அவ்வளோதான் பெருசா ஒனும் என்ன உஹ எனக்கு பொறுத்தரியும் ஆனா அவங்களும் சொல்லுவாங்க அப்படில்லாம் இல்லடா மூணு பேரையும் ஒரே மாதிரி பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லுவாங்க இது வந்து நம்மளுக்கே தெரியும் பொய் தானு செரி நம்மளு இன்னா பண்றது ஆ செரி செரி அப்டின் கேட்டு போ வேண்டிதா வேற இன்னா பண்றது அந்த மாரிதா யா இந்த மாரி வேற எங்கேயாவ்து போனா கூட ஆ நம்மள கொஞ்சோ டாமினேட் பண்ற மாரி அவ பெரிய பைய இல்ல அவ பேச்சு கேட்ருக்லா நீ வந்து அது வந்து நா ஒரு ஒரு டைம் வந்து வெளிய எங்கேயாவ்து போம் போது பட் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவுங்க வந்து மோஸ்ட்லி வெளிய சுத்த மாட்டாங்கல்ல ஏன்னா வந்து கடைக்கு எங்கயாவ்து அன்ப்புனா நம்மதா ஓடுவோ எங்யா இருந்தாலு நம்மதா போவோ ஒ கே வா எதாவ்து ஒரு ரூட்டா இருக்கட்டும் போறதா இருக்கட்டும் நம்மதா அதிகமா போறதுனால நம்மதா அதிகமா சுத்துறதுனால ந்து சொல்லு நா சொல்லுவ இந்த இந்த ரூட்ல போ ஈஸியா இருக்கும் அந்த ரூட்ல போ ஈஸியா இருக்கும் அப்டின்னா உனக்கு தெரியாது நீ வா அப்டினு வாங்க
சின்ன பைய அமைதியா இரு
ஆ கம்முன்னு வா கம்முன்னு வான்னுவாங்க ஆ நா சொல்லுவே அப் இப்ப கூட லேட் ஆவும் இது ஒரு கிலோமீட்ரு எக்ஸ்ட்ரா வரும் உனக் சுத்தி வர மாரி இருக்கும்னா பரவால போலா நா கூட்டு போற ஷார்ட் ரூட்ல்லா போய்ட்டு எதுக்கு அது ஷார்ட் ரூட்டு் ஒரு ஒரு நாள் இருக்கும் ஒரு ஒரு நாள் இருக்காது லாங் ரூட்லயே போலா அப்டின்னுவாங்க அதுதா அந்த மிரியனக்கு நெர் றைய நடந்திருக்குங்க உங்குளுக்கு எதனா நடந்தா சொல்லுங்க இந்த மெரீ
எனக்கு தா நெறய நடந்திருக்கே அதா சொன்னனே அதுவும் இந்த ஒரு சில விஷயல்லா மாட்டிக்கிச்சுன்னா வெச்சு பிளாக் மெயில் பண்ணுவாங்க பாருங்க ஐயோ
ரொம்போ கஷ்ட்டோ அதல்லா ஓ பிளாக் மெயில் நா பிளாக் மெயில் அப்டி ஒரு பிளாக் மெயில் ப்ரோ இப்ப வந்து நம்ம ஒரு சின்னதா எதுனா ஒண்ணு பண்ணி மாட்டிப்போ அத வெச்சி அவங்க பண்ற பிளாக் மெயில்லா வந் து இன்னா பண்றது அடிம மாரி யூஸ் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மூணு மாசோ யோ உட்டுறா
வயிற அப்டியே இந்த வயித்துக்கும் நெஞ்சுக்கு ஒரு உருள உருளும் பாருங்க அந்த மார்ருக்
ஐயோ ஒரு டைம் வந்து இவ என்னடா இவ இவ்ளோ பிளாக் மெயில் பண்றா சொன்னா கூட இவ்ளோ பண்ண மாட்டாங்களேடா நம்மள நம்ம வந்து உண்மையா சொல்லிட்டா கூட இவ்ளோ நம்மள டார்ச்சர் பண்ண மாட் டாங்களேடா அப்டின் ஒரு ஒரு டைம்லா தோணும் ஒரு டைம்லா தோணி நானே சொல்லியிருக்க இல்ல நா இந்த மாரி பண்ணே இவ இந்த மாரி என்ன யூஸ் பண்ணிக்கிறா அப்டினு வீட் ட்ல சொன்ன ஒன்னே உன் நல்லதுக்கு தா அவ பண்ணி இருப்பா அப்டின்னு வாங்கா இன்னு கடுப்பாருக்கும்
அதே மாரி லவ் மேட்ருல்லா மாட்டுச்சுன்னா அவ்ளவு வா வெச்சு செஞ்சு உட்ருவாங்க
என்னதில்ல நா அவ்ளவா இப்போதா வர்றதுனால பெருசா நம்மளுக்கு அது மேலல்லா இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல
நா மாட்னது இல்ல நானே போய் மாட்டிக்கிட்ட நானே சொல்லி மாட்டிக்கிட்ட
ம் ம் நம்ம அததா நம்ம வந்து சின்ன தா ஒரு எப்டி சொல்றது கோடு போர்ற மாரி எதுனா ஒரு கத சொல்லுவோ அது தா
நானும் இந் மாரி செரிஸ் சொல்லிட்டா நம்ப எதாவ்து ஃபோன் பேசும்போது அம்மா அப்பா யாராவ்து வந்தா சொல்லிருவாங்க அஹ் கொஞ்ச காப்பாத்தி விட்ருவாங்கன்னு நானா போய் சொல்லி நானா மாட்டிக்கிட்டே
உம் உம் ஆஹ ஓகே
வூக வேங்கா உங்களுக்கு இதுதானே தெரியும் நா ஏன்ன எங்க அண்ணன வெச்செ நா பிளாக்மெயில் பண்ணே
ஆஹ் ஆஹ்ஹ் அது வந்து கெடச்சுதுனு நெனச்சுக்கோங்களே அவ அவன நம்ம பண்ணவே முடியாது சொல்ல போனா எப்டினா என்னடா உனக்கு இன்ன தெரியும் முதல அப்டின்ற மாரி பண்ணுவோ ஆனா அவ பண்ணது தப்புதா ஓகேவா அது நம்ம வந்து நம்மளுக்கு வந்து எப்படி ப்ரூவ் பண்ருவானா அது தப்பே இல்லடா அப்படின்ற மாரி ப்ரூவ் பண்றோம் நம்மளுக்கும்ல்ல சரி இது பெரிய விஷயமே கிடையாது போலியே அப்படின்னு சொல்லிட்டு நம் விட்டுருவோம் விட்டதுக்கு அப்புறம் வீட்டுல எப்பயாவது தெரியும் அப்ப தெரியும்போது பயங்கரமா திட்டுவாங்க வீட்டுல அப்போ யோசிப்போம் என்னடா இது தேவயில்லாம ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிட்டமேடா அப்படின்னு தோணும் ரொம்ப
ஓகே நம்ப எங்க அண்ணா வந்து வீட்டுக்கு தெரியாம ஹாஸ்டல்ல இருந்தான் காசு குடுக்கதேல்லாம் சேர்த்தி வச்சு சேர்த்தி வச்சு போனை வாங்கிட்டான் வீட்டுக்கு தெரியாம போனை வாங்கிட்டான் அதை என்கிட்ட சொல்லிட்டானா அதை வச்சு ந பிளாக் நீ இந்த வே சரியா பிளாக் நானு சொல்லட்டுமா நீ போன் வச்சு வச்சுருக்கே இடத்த சொல்லட்டுமோ பிளாக்மெயில் பண்ணிட்டேன் அதுக்கடைசியில தெரிய வரும் போது பெரிய இஷிசிவி ஆகும்ன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல புஷுன்னு போயிடுச்சு
என்னா சொல்லுவாங்க தனியா இருக்கான் பையன்
ஆஹ் அதுலும் அட அப்படி சொல்லிருந்தா கூட பரவாயில்ல அவன் பாரு எவ்ளோ இதா குடுத்த காசை ஆஹ் குடுத்த காசு சேர்த்து வச்சு எவ்வளோ பொரு போப்பா சேர்த்தி வச்சிருக்காங்க சாப்பிட்டானே என்னமோ தெரியலேன்ட்டு அஹ சாப்பிட மாட்டேன்னு வேற ஒரு குண்ட தூக்கி போட்டானா அ அதனால அவன் இருக்கிற வரைக்கும் அப்படியே ராஜபோகம் விருந்துதான் கறி அது இதுன்னு அவனுக்கு புடிச்சதாதான் வீட்டுல போகும் நம்ம கேட்டோம்னா இந்தா பழைய பழைய சொத்து வேன்னா தின்னுடுபோ நீ கேட்டதெல்லாம் செய்ய முடியாமாங்க
அதெல்லாம் ரொம்ப கடுப்பா வரும்ங்க ஏன்னா ஒரே வீட்டுல இருந்துட்டு என்னன்னா இவனுக்கு மொட்டும் எவ்வளோ அதிகமா பண்றாங்க நம்ம எதனா கேட்டா வந்து நம்ம எதுவும் பண்ண மாட்டாம் பண்ணா பண்ணுவாங்க கொஞ்சம் அப்படி
ஒரு முத்து படத்துல மீனாவுக்கும் ரஜினிக்கும் அவர் ராணினோனே அவ அவளுக்கு ஒரு மாதிரி கி கவனி அந்த மாதிரிதான் இருக்கும்
பெம கவனிப்பு அந்த மாதிரி தான் ஆமா லிட்ரலி அந்த மாதிரிதான் நடக்கும் சொல்ல போனால நம்மளுக்கு
ஆமா
சரி அவன் சாப்பிட்டு முடிச்சது அப்புறம் சாப்பிடலாம் வெயிட் பண்ணி அவன் போற பையன் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட எங்க அண்ண எல்லாம் சொல்ல போனா எங்க அண்ண வேலைக்கு போறான் சொல்ல போனா நைட் ஷிப்ட்டு வேலைக்கு போகிறோம் ஐயோ எங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அநியாயத்துக்கு எப்படின்னா அவ நைட் ஷிப்ட் வேலைக்கு போற கத்தாது அவன் நைட் ஷிப்ட் வேலைக்கு போறான் அந்த சைடு தூங்காத என்ன தூங்கிட்டு இருந்தாலும் எழுப்பிடுவங்க எந்திரி எந்திரிரிரி அவ பத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நான் எனக்கு தூக்கம் வராதா அப்படின்னு தோணும் ஒரு டைம் ஏன்னா வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் வந்து நாலு மணிக்கு வராரு நாலு மணிக்கு வந்தாருனா அடுத்தது காலையில நாலு மணிக்கு ரெடி ஆகி ஆறு மணிக்கு அங்க போனோம் ஆஃபிஸ்க்கு வண்டி இருக்குங்க இங்க வண்டி வந்துடும் ஓகேவா அதனால அவர் தூங்கணும்ல மத்ததியானம் டைம்ல தூக்கம் வராது சொல்லு போனா வெயில் அடிக்க அதுவே எனக்கு ஒரு ஒரு டைம் ஓகே என்னன்டா இவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே பாவமா இருக்கும் பட் இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா அந்த பாவமே போயிச்சு எனக்கு சொல்ல போனா ஏன்னா வந்து எ விட்டுங்க வந்து எங்க அம்மா வந்து தப்பிிரிிர வ நடிஜாம
ஏதோ போகும்ப வந்த மாதிரி
அதான் இனி எழுப்பி விட்டு நான் வந்து என்ன பண்றது வேற வழி இல்லாம பலப்படுத்திருப்பேன் அங்கயத்தும் வராது ஒரு டென் அளவக்கு கண் வலிக்கும் அப்புறமா வந்து மத்தியான டைம்ல ஒரு மூணு மணிக்கு அந்த மாரி தூங்குவம் போனதுக்கு அப்புறம்
ஓ தூக்கமும் வராது தூக்க தூங்கவும் முடியாம
அதுதா இப்பதிக்கு அவன் வேலைக்கு போறா அவுங்களு எப்டி சொல்றது பெருசா வீட்ல எந்த காசு தரமாட்டா அவன் யூஸ் அவன் இதுதா இருப்பா நா வந்து எதனா சேத்து வெப்ப வீ வீட்ல காசு கொஞ்சோ த தருவாங்க காலேஜ் போற்துக்காக காசு தருவாங்க அந்த காசு கொஞ்சோ சேத்து ப எதனா அர்ஜென்ட்டுனா கூட தருவே வீட்ல பட் வந்து ஆனாலு என்ன சொல்லுவாங்கன்னா அவன் வேலைக்கு போறா நீ எங்க போற
அ நம்ப அது மாரி நம்ம அண்ணனுங்க ஒருவா தந்துட்டா போது அப்டி பெரிய விஷயமா கொண்டாடுவாங்க நம்ப நீ குடுத்து பாரு நீ ஒன்னய மனுசனா கொட மதிக்க மாட்டாங்க நீ அ நீ நீ நா அவனு அவன் கொடுத்ததுதா சேர்த்து கொடுத்துருப்பா அது பெரிய விஷய ஜாமி நாங்க குடுத்த காச தான சே
ஆமா ஆமா ஆமா ஆமா ஐயோ அது குடுக்குறோல அதுவே பெரிய விஷ் ஜீவல்ல
அது எதோ பெரிய விஷிமா அப்டே போ இது பண்ணுவாங்க
அதுதா ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னா பண்றது செரி நம்மளுக்கு ஒரு காலோ வரும் கண்டிப்பா அப்டின்னு சொல்லிட்டு வுட்டுருவோ
ஃபீல் பண்ணாத ப்ரோ கடைசி வரைல நம்ளுக்கு கார்வம் வராது அப்ற இங்கதா இருப்பாங்க
இல்ல இல்ல து ஃப்யூச்சர்ல வந்து வ வர்றதுக்கு வாய்ப்பிருக்கு இப்ப நம்ம அரும அவுங்களுக்கு புரில நம்ம வந்து எப்பயாவ்து ஃபியூச்சர்ல வந்து தனியா போயிட்டோன்னா இப்ப வேல எதனா கெடச்சுதுனா டல் கெஸ்டல் நம்மளே தனியா போய்டுவோ
ப்ரோ நீயெல்லா இந்த மாரி கனவே காண கூடாது அதெல்லா தப்பான பழக்கோ நீ எவ்வளவுதா கஷ்டப்பட்டு குடுத்தாலு பஸ்ட்டு அவனமா அவமாரி நீ வருவியாந்த மறுபடியு உன்ன என்ன தனியா புகழ் மாட்டாங்க
இன்னா பண்றது நம்ம அதுக்கு எதுனா கொஞ்சமாது ட்ரி பண்ணு லைட்டா அத வந்து மாத்தணு கொஞ்சமா அது அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சொல்ல போனா நெறைய பேரு வீட்ல
நீ ஏ ப்ரோ அவ்வளௌ கஷ்டப்பட்ற நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலு அது
இன்னா பண்றது ஒரு கட்டத் த்து மேல நம்மளுக்கு தெரிஞ்சிரு ஒரு ஒரு கட்டத்து மேல நம்மளுக்கு தெரிஞ்சிரு ஓகே இந்த மாரிதா நம்ம எவ்ளோ பண்ணாலு ஓகேடா அப்டின்ற மாரி சேரி நம்மோ உட்டு போய்லா ஜாலியா ஒண்ணு கேக்காத மாரி இருந்துற்லா அதுதா நீங்க சொன்ன மாரி
ஆமா அப்டிதா இருக்கணு எல்லா நீ எதாது எடையில பேசப்ப போனா ஒனக்குதா அங்க ஆப்புவுழுகு
ஆமா கண்டிப்பா அதனால கொஞ்சோ சைலன்டாவே இருந்துக்கலா நீங்க சொன்ன மாரி செய்லண்ட்டாவே இருந்தர்லா அது நேர நேர கடச்ச போ நம் வந்து யூஸ் பண்ணிக்கலா அவ்வளதா
நீ நேரன் கெடச்சதுன் பேஸ்னென் வை அவிங்க ஒரு நாள் ஒன்னய வச்சு செச்சு செஞ்சு வுட்டுருவாங்க
ஆமா ஆமா அப்புறோ வந்து சின்ன சின்னதா நம்ம எதனா ஐடியா சொல்லுவோ ஜின்னதா அதுல வந்து எப்டி சொல்றது ப நட ந்ரு வேல நடந்துரும் பட் மல்யூட்டா எதனா ஒரு ஜின்ன மிஸ்டேக் நடக்கு அப்புற இவன் சொன்னதா கேட்டதனால தா அந்த மிசின் டேக்கு நடந்தது இல்லன்னா அது கூட நடந்திருக்காது அதுதா சின்ன பசங்க பேச்சுலா கேக்கூடாது
அதுலியு உன்னோனு என்னன்னா அப்புறோ இந்த பசங்க பேச்சா அந்த பெரிய பசங்க கேட்ட ஏதாவது பண்ணாங்கன்னா அது பெரிய ஃபிளாப் பே ஆனாலு நமக்கே பரவாயில்ல அவ்னாவது சொன்னான இந்த மாரி சு சொன்னா ஒருவேள நடந்திருந்ததுன்னா அப்ப கம்முனு தா இருந்துருப் பா சேரி விடு அப்டிம்போ நம்ப எதா சொல்லி இதாய்ச்சுனா இதுக்கு தா பேச்சு க
என்ன சொல்லுவாங்கன்னா அவெ ட்ரை பண்ணா பரவால்ல ஓரளவு ட்ரை ஆவுது பண்ணாங்க சப்றோனோ
மிஸுகிட்ட சொன்னானே
ம் ஆ அப்றோ வந்து நம்மள நம்மள என்ன சொல்லுவாங்க நீ வந்து ஏ நீ ஏ ஜெயிக்க மாட்டேங்கிறே நீ ஒன்னு விஷயத்துலனா ஜெயிக்கணு ஏ ஜெயிக்கல நம்மள புடிச்சி திட்டுவாங்க அப்டியே ஜெயச்சா கூட இன்னு கொஞ்சோ நல்லா இது பண்ணிருக்கலாமேப்பா அப்டின்னுுவாங்க
அந் அந்த இந்த படத்துல சொல்வா அவ எரும் மாடாட்ட வளர்ந்துட்டு சரி ஓகே நம்ம அடுத்த கால்ல பாக்கலா
ஓகே ஓகே ஓகே ஓகே நீங்களே பண்ணுங்க கன்டீயூஸ் கண்டியூஸா நீங்களே பண்ணுங்கன்ற ஆ பண்ணுங்க